ஹலோ
ஹலோ
அ கேக்குதுங்களா மேடம் அ நல்லா இருக்கே மேடம் நல்லா இருக்கீங்களா ஆ கேக்கு
அ நல்லா இருக்கங்க மேடம்
ஆச் சொல்லுங்க மேடம் அ இப்டி வந்து என் தம்பி வந்து வரன் பாத்துட்டு இருக்கோ மேடம் ம் அதனால போங்க எங்கேயாது புரோக்கர்ஸ் இருந்தாலு செரி பொண்ணு இருந்தாலு கொஞ்சோ சொல்லுங்க
கொஞ்சோ சொன்னீங்கனா கொஞ்சோ ஹெல்பா இருக்கு
ஆ சேரிங்க மேடம் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஆ இருக்காங்க இருக்காங்க கொண்டு வாங்க போட்டோ ஜாதகோ பயோடேட்டா கொடுங்க குடுக்கலா குடுத்துட்டு எப்டி எந்த மாரி பொண்ணு வேணுனு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாரி பாக்க சொல்லுவோ
ம் சேரிங்க பண்ணலா ஆ எப்போ வந்துட்டு ம் எப்டி மேடம் அங்க நா எப்டி பார்ப்பாங்க எதுன கேக்றாங்களா நம்ம ஃபர்ஸ்டே ஏதாவது அமௌண்ட் ஏதாவது குடுக்கற மாறி இருக் ஆ புரோக்ரே வெச்சு நாம சும்மாவே பாத்துக்லா
ஏ சும்மால்லா பாக்க மாட்டாங்க மேடம் ஆ ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாரி கேப் ப்பாங்க ஒவ்வொருத்தர் பத்தாயிரோ ஒவ்வொ அஞ்சாயிரோ ஒவ்வொருத்தர் பாத்தீங்கனா நக போடுறாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாறி பர்சன்டேஜ் கணக்கு அந்தமாறி வாங்குவாங்க மேடம் ஆமா உங்குளுக்கு பொண்ணு எந்த மாரி வேணு அப்டின்னு சொன்னீங்கனா எவ்ளோ படிச்சிருக் க்குணு அதுமேரி சொன்னீங்னா அதுக்கு தகுந்த மாரி பாத்து தருவாங்க சிலர் நிச்சயத்து டைமே பாதி கேப்பாங்க அப்றோ போவ போ போற வர செலவுக்கு பஸ்ஸுக்கு கேப்பாங்க முதல்ல நம்ம போட்டோ தரோ இல்லைங்களா அந்த டைம்லயே ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கண்டிப்பா கேப்பாங்க
அப்டிங்களா இப்ப நாங்க ஆல்ரெடி வேற வந்து
ம்
சொல்லுங்க சொல்லுங்க
அதாவது குடுத்தர குடுத்துருங்க அப்றோ அவுங்ளோட கமிஷன் எவ்ளோனு பார்த்துட்டு குடுக்கும் போது இந்த அமௌண்ட் எல்லா நம்ம கழிச்சுட்டு வேணா
அப்டிங்களா இல்ல நாங்க ஆல்ரெடி இங்க வந்து ரெண்டு பாத்தோங்க மேடம் பாத்ததுல வந்துட் டு பொண்ணு எல்லா ஓகே ஆயிருச்சு அப்புற வந்துட்டு ட்டு இவங்க எதுவு வந்து கமிஷனுக்காக சும்மா நாலு எடோ கூட்டிட்டு போய் காமிச்சுட்டு ஏதோ பண்ற மாறி எங்களுக் கு இதாங்குதுங் மேடம் மத்தபடி வந்து ஆமா ஆமா கூட்டிட்டுலா போய் காமிக்கிறாங்க ஒரு இடத்துக்கு பத்து இடம் காமிக்கிறாங்க ஆனா இது வந்து எப்டி சொல் துன்னா ஒவ்வொரு டைுமும் உங்களுக்கு காமிக்கிறப்ப ஒவ்வரு டைமும் நம்ம வந்து கூட்டிட்டு போற செலவு சாப்பாடு எல்லாமே பாக்குறோம் நம்ம அவங்களுக்கு குடுக்குற மாறி தான் இருக்கும் எந்த பொண்ணுமே செட் ஆகற மாறி இல்ல நெறைய எடம்
இல்ல நான் சொல்ற நிறைய புரோக்கர்ஸ் இப்ப அப்படிதான் பண்றாங்க மேடம் நா சொல்றவங்க பரவால்லதான் மேடம் குடுத்தீங்கன்னா பாத்து குடுத்துருவாங்க ஆ
அப்பறம்
ஆனா வந்துட்டு அதா நான் சொன்ன பாத்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் தவுந்த மாறி கேப் ங்க படிச்ச பிள்ளைக்குனா இவ்ளோ படிக்காத பிள்ளைக்குனா இவ்ளோ மினிமம் வந்து இவ்ளோவு இவ்ளோன்னு ஒரு கமிஷன் இருக்கும்
ம் அப்படிங்களா சரி இப்ப உங்க அக்கா பொண்ணுக்கா யாருக்கோ பாத்தேன்னு சொன்னீங்க அவங்களுக்கெல்லாம் எவ்ளோ ஆச்சுங்க மேடம் அவங்களுக்கு எவ்ளோ வாங்குனாங்க ம்
எதோ வாங்குனாங்க மேடம் இருவத்தஞ்சாயிர ரூவா
ஓகே ஓகேங்க மேடம் ஓகே ஓகே இருபத்தஞ்சாயிர ரூவா வந்து
ஆ ஆமா
புடி சரிங்க மேடம் இருவத்தஞ்சாயிறம் வாங்கினாங்களா அப்ப இவ நம்ம எஜுகேஷன்னு அதுக்கு அப்புறோ வந்துட்டு மத்ததெல்லாம் பேஸ் பண்ணிதான் இல்லைங்களா
ஆமாங்க நம்ம பொண்ண எப்படி கேக்குறோம்
ஆ ஓகே ஓகேங்க ஓகே மேடம் நம்ம வந்துட்டு நம்ம என்ன டீட்டெயல்ஸ்ம் வந்து உங்களுக்கு அனுப்பறேன் அவரு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு ஒரு டிகிரி முடிச் ச்சிருக்காரு ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்காறே டிகிரி டிகிரி முடிச்சிருக்காரு கேக்குதுங்களா
ஆ கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குதுப்பா
கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு
சேரிங்க
அதனால நொம்ப நாளா பாத்துட்டுருக்கோங்க மேடம் வயிசாகிட்டுருக்கு இன்னு எதும் செட் ஆகல
இப்ப நார்மல் ஃபேமில போதும் இல்லைங்களா
ஆ நார்மலா போதுங்க மேம் நமக்கு ஏத்த மாறி இருந்தாங்கன்னா போதும் ஆ குடும்பத்த அனுசரிச்சு இருந்தாங்கனா போதுங்க மேடம் வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவங்க என்ன செய்யறாங்க அவங்க பொண்ணு இதுக்
ம் வீட்டுக்கு அடங்கன பொண்ணா இருக்கணும் இல்லைங்களா பொண்ணு வேலைக்கு போகணும் ஏதாச்சு எதிர் பாக்குறீங்களா
அது அவங்க விருப்பம் மேடம் க்த மேரேஜ் வந்து அது அவங்க ஃபேமிலிக்கு அவங்க தேவனா அவங்க போய்க்க வேண்டியதான் இது நம்ம டிசைட் பண்ணி எதும் சொல்றது இல்ல
சேரிங்க மேடம்
ஆ சண்டே
அ வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும் அதா அந்த மாரிதா புரோக்கர்ஸ் அப்படிதா கேக்குறாங்க வேலைக்கு போற மாரி வேணுமா படிச்ச புள்ளையா வேணுமா இல்ல வீட்டுக்கு மட்
எப்படி ஆயிருதுங்கனா மேடம் புரோக்கர் வந்துட்டு அவங்களுடை சைடு பா ம்
அது அந்த மாரி எல்லாம் கேக்குறதுனால அதுக்கு தகுந்த மாரிங்க ஹலோ ஆ கேக்குதுங்களா
மேடம் அது வந்து பு்ரோக்கர் தா இது பண்ணி விடுறதுங்க மேடம் இவங்க வந்து ஏத இதா தா கேட்பாங்க ஆ கேக்குதுங் கேக்குதுங்களா உங்களுக்கு
மேடம்
ஹலோ ஆ கேக்குதுங்க மேடம்
ஹ
ஒங்களுக்கு கேக்குதுங்களா
ஹலோ
ஆ சொல்லுங்க மேடம் கேக்குதா ஆ கேக்குதுங்களா விட்டு விட்டு கேக்குது உங்க சைடு தா ஆ ஆ கேக்குதுங்க அதுதாங்க அதுதா புரோக்கர்ட்ட சொல்லியே தா கே
போய் இதா இருந்தே ஆ திருப்பியும் வந்து பஸ்ட் மார்க் இல்லாத மாதிரி ஆகுதே
என்னங்க மேடம்
ஒரு நெட்ஒர்க்கல கொஞ்சோ ஒரே இதா இது பண்ணுங்க மூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வைஃப் பிரேக் ஆகற மார்ருக்கு அதனாலதா சொன்ன
உட்காந்துட்டு இருக்கறே ஆ ஒரே மாரிதா பேசிட்டு இருக்கே மேடம் எங்கயு எந்திரிச்சு எல்லா போலீங்களே கேக்குதுங்களா இப்ப நல்லா ஹலோ
அதனால சேர் செரிங்க செ அத் அதா வந்து அவங்க அளவு குடுத்து இன்கிரி பண்ணி விடுறது
ம் ஆமாங்க மேடம்
இல்ல அவங்க வந்து இப்ப நெறைய பேத்துக்கு பண்ணிதா குடுத்துருக்காங்க மேரேஜு ஆ நல்லாதா செட் ஆயிருக்கு அவங்களுக்கெல்லா மத்தவங்கள மாரி பண வாங்கி ட்டு ஏனோ தானோன்ட்லா இது பண்ண அந்த வேல இல்லேங்க பாத்தாலே நல்லபடியதா பாத் தராங்க அதுதா கேப்பாங்க உங்களுக்கு வேலைக்கு போற மாரி பொண்ணு வேணுமா
போணும் அந்த மாதிரிலா கெடச்சாங்கன்னா போதும். அந்த அளவுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்குறது ம்
நீங்க சொல்ற மாதிரி சும்மா காசு வாங்கிட்டோ நாலு பேர்த்த காமிச்சுட்டு செட்டாகல அந்த மாரி எல்லாம் இல்லைங்க இவரு வந்து கொஞ்சோ நல்லாதா பாத்து தருவாங்க பாருங்க உங்களுக்கும் கூட்டு போய் காட்டுவாங்க புடிச்சா தான பண்ண போறோ ரெண்டு மூணு பேரு இருக்கிறாங்க குடுங்க குடுக் க்கலா ம் அதுல யாரு பாத்து செட் ஆகுதோ அங்க இது பண்ணிக்கலாங்க
உன் பொண்ணு இருக்காங்ளா
எல்லா மேரேஜ் ஆயிடுச்சுங் மேடம் பாக்கலங் குடுங்க நானு சொல்லி வெக்கிறே
ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இல்ல வந்து யாராவது வந்திருக்காங்ளா
இருக்காங்க மேடம்
அ
வேணா கேட்டு பாக்கலாங்க அவுங்கிட்டயும் குடுப்போ இதுலயு சொல்லி வெப்போ எது அமையுதோ அது இது பண்ணிக்கலாங்‌ ஆமாங்க ஆமாங்க
எப்டி பாத்தம் சொன்னாதா ஆ சேர் சேரிங்க எவ்ளோ எடோ வந்து ஸ்டாப் வெச்சிருக்கீங்க சொல்லிருந்தீங்க துணிக்கடை மாரி நல்லா போதுங்ளா பொட்டிக்கு
ஆ போகுதுங் மேடம் ஆ போகுதுங் மேடம்
சேரிங் ஆ ஆ சேரி
அந்த அளவுக்கு பெருசா இல்லைங்க ஒரளவுக்கு போகுதுங்க
ஆஹ்ஹா சேரி சேரி இது மாதிரியே பண்ணு ஆ க இது இது மாரி வந்து சைடுல எதாவது போட்டீங்கனாலும் போகுனு நெனை க்கிற வேற அஆக்சஸரி அ சாரீஸ் மாரியே சேத்து போடுங்க போட்டீங்கனா நல்லா போகுனு நெனைக்கிற
ஆ ஆமாங்க மேடம் உங்களுக்கு எதாச்சு பிஸ்னஸ் போடுற ஐடியா இருக்கா உஹ
ம் நானூ ஒரு வந்து ஒரு பேன்சி ஸ்டோர் அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுதாங்க மேடம் இருக்கேன்
சேரிங்க
அது எப்டி ஆமா பிசனஸ் இன்வெஸ்மென்ட்ல்லா பண்ணி கட ஓ பாத்திருக்கேன் மேடம் அது வந்து இப்போ வேல ஆமா உங்களயு வாங்க கொஞ்சோ இது பண்ணி பாக்லா
ஆ சேரிங் மேடம் கூப்டுங் கூப்டுங் கண்டிப்பா வர்றங்க
உங்கள்க்கு எனக்கு வர ஸ்ட
சேரிங் மேடம் சேரிங் மேடம் சேர் தம்பி க்கு பொண்ணு கெடைக்கலனு வருத்தப்படாதீங்க என்ட்ட சொல்லிட்டீஙகல்ல ஆ கண்டி ஆனா இவரோட கைரேகை நல்ல இதுங்க குடுத்தொன்ன அமைஞ்சிரு
ஓ இந்த டிமாண்ட் பண்ண வேனா சொல்றீங்
சேரிங் சேரிங்
எச்சாகுதுனா பரவாலிங்
சேரிங் ஆமாங் ஆமாங் மேடம் ஆமாங் மேடம் முக்கியமா அதுதானே முக்கியோ குடும்பத்த பாத்துட்டு அனுசரணயா க்கணுமல்ல
ம் ஆமாமா
சேரிங்க மேடம் அப்போ பாக்கலாங் கூப்டறங்க ஆ சேரிங்க மேடம்
ஆ